என்ன ஹலோ வணக்கம் தோழி எப்டி இருக்கீங்க
நா நல்லா இருக்கே தோழா நீங்க எப்டி இருக்கீங்க
நா நல்லா ஆரோக்கியமா நல்லா இருக்க தோழி
ம் சாப்பிட்டாச்சு தோழா நீங்க சாப்ட்டீங்களா
நானு சாப்பிட்டாச்சு தோழி சிக்கன் பிரியாணி சாப்டே நீங்க
நானும் சிக்கன் பிரியாணி தா இன்னைக்கி கொஞ்ச ஓசியில சோறு வந்துச்சி
ஆஹா ரைட் தோழி உங்களுக்கு வந்துச்சு நா போய் கடையில போய் வாங்கி சாப்ட்டே கொஞ்ச அப்பப்போ அந்த மாதிரி வந்துச்சுன்னா இங்க சோழனுக்கு கொஞ்ச பார்சல் அனுப்பி விடலா
கண்டிப்பா தோழா ஆப்போசிட்ல ஒரு கட இருக்குது ஓசிலே தந்தாங்க
அடடா அந்த மாரி ஒரு கிடைக்கதெலா ஒரு சொர்க்க தெனமு குடுத்தாங்கன்னா சந்தோஷமா இருக்கு நா தினமு அங்கே கூட வந்து வாடக வீட்ல கூட இருந்துருவே காசு மட்டும் நீங்க பே பண்ணிருங்க தோழி
நல்ல வருவீங்க தோழா
நம்ம ரெண்டு பேரு ஆளுக்கொரு பிரியாணி வாங்கி சேர் பண்ணி சாப்ட்ரலா விடுங்க இல்லையா ஆளுக்கு மூணு வாங்கி ஆளுக்கு ஒன்னு ஒன்னு சாப்பிட்டு அந்த மீதி இருக்கிற ஒரு பிரியாணிய ஹாஃப் ஹாஃப்பா ஷேர் பண்ணிரலா
நா ஒரு பிரியாணியே சாப்பிடமுடில்ல தோழா இதுல எங்க தோழா மூணு
அதுதா அதுதா இப்ப நா அதுதா கேட்க வந்தே ஃபஸ்டு ஒரு பிரியாணி சாப்பிடுருவீங்களா தோழி அப்டின்னு கேட்கலானு வந்தே நீங்களே அத ஆன்சர் பண்ணீங்க தோழி என்ன தோழி ஒரு பிரியாணி கூட சாப்பிட முடிலன்னா எப்டி தோழி
முந்தா நேற்று ரெண்டு பிரியாணி தந்தாங்க இன்னைக்கு ஒரு பிரியாணி தந்தாங்க சாப்ட்டோ
ஆ சரிசரி தோழி
ஒரு பிரியாணி என்ன சாப்பிட மாட்டீங்கன்னு கேட்டீங்க பட் எப்டி கேட்டிங்க அப்டின்னா ஐயோ அந்த ஒரு பிரியாணி சாப்பிட முன்னாடி கண்ணுல்லா தள்ளிரு தோழா
அய்யய்யோ நீ என்ன தோழி நா சிக்கன் சாப்பிடமாட்டே தோழி எனக்கு சிக்கன் சேராது அவாய்ட்பண்ணிருவே சிக்கன் சாப்படுறது ரரு மத்தபடி மட்டன் பிரியாணி பீஃப் பிரியாணி வாத்து இந்த மாரில்லா சாப்பிடுவே தோழி எப்பயாச்சு போறேனா வீட்ல ரைஸ் கேப்பாங்க இல்ல சிக்கன் பிரியாணி கேப்பாங்க அப்டின்னா சரிம்மா நா இங்கயே சாப்பிட்டு வந்துறேன்னு சொல்லிட்டு நா வீட்ல சாப்பிடுவே தெரியு அத எதுன்னு சொல்ல மாட்டாங்க
அம்
கடைக்கு போனேடா தெரிஞ்ச கடதா சிக்கன் ரைஸ் கட எ ஃப்ரெண்டோட அப்பா கடதா சூப்பரா போடுவாங்க டேஸ்ட் இப்ப நாங்க என்னா பண்ணோ சேத்து சாப்பாடு போடுவாங்க சீல் எல்லா சேத்தி போட்டு அவங்க பிள்ளய பாத்துக்குற மாரி பாத்துப்பாங்க பைய ஃப்ரெண்டுன்றனால அவங்களு வீட்டுல ஒரு மூணு ரைஸ் சொல்லிட்டு நா ஒரு ரைஸூ போயிட்டு ரைஸூ இல்ல அ மூணுரைஸ் சொல்லிட்டு போதும்ப்பா மூணு கட்டிருங்கப்பா காரோ அளவா போட்டிருங்க அ அப்படி இல்லனா ஒரு இதுக்கு மட்டு காரோ அதிகமா போடுங்கப்பா அம்மா அதிகமா சாப்பிடுவாங்க அப்படின்னு சொல்லிருவே சொல்லிட்டு அங்குட்டு போனேனா பீஃப் பிரியாணி இருக்கு போனேனா அங்குட்டு பீஃப் பிரியாணி வாங்கிட்டு ஒரு கட்டு கட்டிட்டு நல்லா திருப்தியா வருவே ஏனா எனக்கு சிக்கன் உள்ள போச்சுன்னா ஒரு மாரி ஸ்கின் இனி இன்பெக்ஷன் அந்த மாரி அலர்ஜி மாரி வரு
எனக்கு வந்து எனக்கு வந்து சிக்கன் இல்ல பீஃப் சாப்ட்டா வந்து இது ஆயிரு எனக்கு செட் ஆகாது அலர்ஜி ஆயிரு
அய்யய்யோ
ஒடம்பெல்லா ரெட்டிஷ் ஆயி ஒடம்பெல்லா ரெட்டிஷ் ஆயிரு அ அதனால
அய்யய்யோ சரி சரி நா உங்களதா வாங்க சேந்து சாப்பிட்லா அப்படின்னு சொல்லானு நெனச்சே என்ன தோழி நீங்க போங்க ச்ச
என்ன தோழின்னா என்ன பண்ண தோழா நம் உடம்பு அதுக்கு சரி வரவில்லை
சரி சரி தோழி விடுங்க ஒடம்புக்கு ஒத்துக்கலன்னா அத நம்ம ஃபோர்ஸ் பண்ண வேணா நீங்க சிக்கன் சாப்பிடுங்க நா பீஃப் சாப்ட்டு போறே அவ்ளோதா
நா வந்து இங்க அலர்ஜியில உக்கா அலர்ஜினாலே சாப்ட முடியாம இருப்பே அங்க என்னோட அம்மா அப்பா தம்பி அக்கா எல்லா சேந்து அழகாக அத கறி வச்சு சாப்ட்டுட்டு இருப்பாங்க ஃப்ரெண்ட்லா உக்காந்து
அடடா அடடா நீங்க சொல்லு போது எனக்கே இதாகுதே தோழி ஒரு மாரி டெம்டேஸனா ஆவுதே
கை இருக்குல கை அது சும்மாவே இருக்காது திரு திரு ஒரு மாிரி வரு சாப்பிடறதுக்கு வரு ஆனா கை கண்ட்ரோல் கண்ட்ரோல் நான் எடுத்தே வச்சுக்கங்களே எங்க அம்மா என்ன அடிச்சு போட்ருவாங்க
ஏ
பீர் சாப்ட்டா நைட் ஹாஸ்பிட்டல போய் ட்ரிப் போடணுமா இந்த கேப்பாங்க
ஓவரே அய்யய்யோ அட ச உங்களுக்கு சேராாததுனால ட்ரிப்ஸ் போடுவீங்களா
ஆஹ் அது வந்து லைக் எப்டி
அப்ப அந்த அளவுக்கு உடம்பு வீக்கா இருக்கு உங்களுக்கு தோழிக்கு உம் என்னா தோழி இந்த அளவுக்கு இந்தளவுக்கு உடம்பு ரொம்ப வீக்காக வைக்காதீங்க நல்லா ஆரோக்கியமானத சாப்பிடுங்க கீரை சேத்திக்கிங்க பிராய்லர் முட்ட அவாய்ட் பண்ணிட்டு நாட்டுக்கோழி முட்ட சேத்துகுங்க
இதெல்லா சாப்பிடவே மாட்டே நீங்க அதெல்லா சொல்றீங்க சொல்லுங்க சொல்லுங்க கேப்போ
ஏ தோ இல்ல தோழி இதெல்லா ரொம்ப நல்லது தோழி ஏன்னா சாதாரணமான உணவு வகையில டெய்லியு வாரத்துல ரெண்டு நாள் முருங்க கீர தினமு இல்லன்னா கூட ஒரு ரெண்டு நாளைக்கி ஒரு டைமு ரெண்டு ரெண்டு முட்ட நாட்டு கோழி முட்ட சாப்டுங்க பருப்பு சேத்திக்கிங்க அப்பறோ பூண்டு கொழம்புல நெறைய சேத்திக்கிங்க வெங்காயோ கருவேப்பில தக்காளி இதெல்லா நல்லா ஆரோக்கியமா சாப்டுங்க சாப்புட்டு நீங்க பீப் சாப்டுங்க உங்களுக்கு நல்லா ஆரோக்கியமா இருக்கு
எங்க அம்மா எல்லாருக்கு சமைப்பாங்க எல்லாரு அத சாப்டுவாங்க நா மட்டு அத சாப்ட மாட்டே எங்க அம்மாக்கு தெரியு யாரு ப்ளேட்ல வச்சாலு ஏ ப்ளேட்ல ஒண்ணுமே இருக்காது
எல்லா ப்ளேட்ல இருந்தாலு ஏ பிளேட்ல மட்டு காலியா இருக்குன்ற மாரி
ஆ அவ்வள காய்கறி இருக்கு எங்க அம்மாக்கு சமைப் பாங்க கீர காய்கறி எல்லா சமச் ஃபிஷ் எல்லா சமைச்சிருவாங்க நா என்ன பண்ணுவே அத அப் டியே அங்க இருக்கு எடுக்கவு மாட்டே யாரு வச்சு தர மாட்டாங்க அத நா சாப்ட மாட்டேன்னு தெரியு தூர போடக் கூடாதுல்ல அதனால எங்க அம்மா பாத்துட்டே யாரு கேட் டா அதுக்கு வைக்காதீங்க வேணா அது சாப்டாது விட்ருங்க அப்டின்னு சொல்லிருவாங்க
அய்யய்யோ
அதுனாலதா பிரச்சன இதுவே வந்து நான் ஒரு கல்யாணோ சாம்பார் சாப்டுவே சாம்பார்ல எனக்கு அந்த காய்கறில்லா இருக்கக்கூடாது அதுவு சாம்பார் ல உள்ள காய்கறி ஒதிக்கிட்டு அப்டி கொழம்பு மட்டு ஊத்தி சாப்டுப்பே
என்னா தோழி நா சாம்பார் செஞ்சி உங்களுக்கு தரலான் பாத்தா காய்கறி போடகூடாதுன்டீங்க சே சாம்பார்ல காய்கறி இல்லாம எப்டி தோழி
நா இப்போது ஒரு கல்யாண வீட்டுக்கு போறேன்னு வச்சுக்கோங்களே அங்க வந்து வித விதமா கொழம்புல்லா வச்சிருப்பாங்க நா வந்து எதுமே எடுக்க மாட்டே எனக்கு இது வேணா இது வேணா எதுமே வேணா எல்லார் எலையிலயு எல்லா சாப்பாடு எல்லா கொழம்பு இருக்கு ஏ சா என்னோட இதுல மட்டு சாம்பார் மட்டு இருக்கு அதுல பொரியல் இருக்காது அது இரு எது ரசோ மோர் எதுமே இருக்காது அந்த ஜஸ்ட் அந்த சாம்பார் மட்டுந்தா இருக்கு அப்ப அப்பளங்கூட சாப்ட மாட்டே ரொம்பவா அது வேணா சொல்லி விட்ருவே
நானு ரொம்பல்லா சாப்ட மாட்டே தோழி நேத்து இன்னக்கி சேத்தி ஒரு இருவத்தஞ்சி அப்பளோ சாப்ட்டுருப்பே இருவத்தஞ்சி இப்ப அத்தன அப்பளோ சாப்ட்டு உப்பு அவ்ளோ ஒடம்புல அதிகமாயிருக்கு எனக்கு தெரிஞ்சி இந்த உப்பு லெவல்ல கொறைக்கறதுக்கே ஒரு வாரோ ஃபுல்லா நா டெய்லி வந்துட்டு சுரக்கா சாப்டணு அப்பதா உப்பு எனக்கு கம்மியாகு ஒடம்புல ஏறிருக்கதெல்லா அது எப்ப கம்மியாவுரது எப்பனா இதாவுரருது
இப்ப வந்து இதுவே என்கிட்ட ஒரு மாங்கா வைய்ங்கலே அந்த மாங்கா எப்டி தந்தாலு சாப்டுவே ஆனா ஃபிஷ் கறில மட்டு இருக்க கூடாது
ஏங்க தோழி இதெல்லா என்ன அநியாயமா இருக்குங்க போங்கா இருக்கு இப்ப மாங்கா இதுல மீன் கொழம்புலல்லா போட்டா சூப்பரா இருக்கு
எனக்கு வந்து அதெல்லா பிடி எதுவுமே சாப் அத மாங்காவ அப்டியே பறிச்சு அத பறிச்சி அவ்ளோ புளிப்பா இருக்கு அப்டியே அத கடிச்சி சாப்டுவோ
மீன்ல போடாதம்மா எனக்கு வச்சிருங்க நா தனியா வெட்டி மீன்கொழம்போட சேத்து சாப்ட்றப்ப நா பச்சையா கூட கடிச்சிட்டு சாப்ட்றேன்னு சொல்லிர்லாம்ல அம்மாட்ட
எங்க அம்மா கொஞ்சந்தா போடுவாங்க பேலன்ஸ் தூக்கிட்டு ஓடி வந்துருவேனே எங்க அம்மாக்கே தெரியாம
அவ்ளோதா சைட்ல சுட்டுன்னு வந்துர்வீங்க
சுட்டுட்டு வந்து தனியா சாப்ட வேண்டிதா அதுலா
அ அப்ப அம்மா பாத்துட்டு எது கேக்க மாட்டாங்லா எங்கடா இங்க இருந்த மாங்காவே காணோன்ற மாரி
தெரியுமே யார் தூக்கிட்டு போவான் தெரிமே கேட்ட வேஸ்ட்டு
டைம் வேஸ்ட் எந்திரிச்சு போன்ற மார்தா
ஆமா யாருதா எடுப்பான் தெரியு மாங்கானால் யாரு தூக்கிட்டு போய்டுவான்னு தெரியு எதுக்கு கேட்டுட்டு ஒன்ட்டதா வரு அப்டின்னு சொல்லிட்டு விட்டுருவாங்க
சேர் சேர் தோழி உங்களுக்கு ஃபேவரெட் ஃபுட்டு தோழி
ஆ எனக்கு ஃபேவரெட் ஃபுட்னா தயிர்சோறு
த ஆஹா என் இனம்னு சொல்ல வந்த ஆனா எனக் ஃபேவரெட்டு அம்மா செய்ற தக்காளி சாப்பாடு இல்லல்ல தயிர் சாப்பாடு எனக்கு ரொம்போ புடிக்கு தயிர் தக்காளி சாப்பாடு அ கண்மணியா கத்திஜாவான்னு கேட்டா மாரி சார் ரெண்டுமேன்ற மார்தா தக்காளி சாப்பாடா தயிர் சாப்பாடா சே ரெண்டுமே தான்ற மாரிதா நா சொல்லுவே
க்கு வந்து தயிர் சோறுலா தயிர் நான்வெஜ்ல தயிர் சோற எப்டி தந்தா தாலு எந்த நேரொ தந்தாலு தயிர் சோற மட்டுந்து சாப்புடுவே
ஆஹ தயிர் சோறு எப்பவுமே அழகா அருமையா இருக்கு அதுக்கு கடிச்சிக்கு எதுனா இல்லா இருந்தா வெ போதுமா இல்ல வெறு தயிர் சாப்பாடு சாப்ட்டுருவீங்ளா
ம் வெறும் தயிர்னா எப்டி சொல்ல அந்த தயிர உப்பு கூட போடாம இருந்து குடிப்பே
ஆ
உப் எதுவுமே இருக்க கூடாது அப்பய பச்ச அப்டி சாப்புடி அந்த இதுவுமே குடிப்பே ஆனா தயிர் சோறு கூட மாங்கா உருளைக்கெழங்கு இந்த மாரி எதா இருந்தா சாப்டுவே சைடிஸ்
ஏ பச்ச மொளகாய் கூட சேத்து சாப்பலாம்ல
அயோடா அது எரிக்கு
காரம்
ஆமா
சரி செரி தோழி அசைவத்துல
என்ன தோழா
விரும்பி அச அசைவத்துல விரும்புனது நான்வெஜ்ல ஃபேவரெட்
சிக்கன்
சிக்கன் ஆஹா சரி சரி தோழி எனக்கு அசைவத்துல விரும்புனதுன்னா இ எல்லாமே சாப்புடுவே அ சிக்கன தவர
சிக்கன்ல வந்துதா வித விதமா சாப்ட முடியும் கிரில் சிக்கன் கேத்தல் சிக்கன்
தோழி அப்ப அப்படி எல்லா இல்ல தோழி எல்லா கறிலையு செய்யலா தோழி ஏனா சிக்கன அப்டி ஃபேமஸ் ஆக்கி வச்சிருக்கானுங்க கண்ணுேலயே வந்துட்டு ஆசைய காட்டிறானுங்க
ம்
இல்ல எல்லாமே செய்யலா இப்ப நீங்க வேற எதனா ஒரு மீட் சொல்லுங்களே சிக்கன் தவர வேற எதனா நான்வெஜ் சொல்லுங்க
க்கன் தவர வேற எத நான்வெஜ்னா
ஆ
என்ன புடிக்கும் வேற வேற வேற வேற
சொல்லுங்க நா அத விதவிதமா நா சொல்ற உங்களுக்கே தெரிலயா ஐயையோ செரி சொல்லுங்க நா விதவிதமாக சொல்ற அது எப்டி எப்டி செய்றன்ட்டு
ம் தெரிஞ்சா சொல்ல மாட்டனா சிக்கன தவர எம்பது புடிக்குனு
இப்போ மட்டனே கூட எடுத்துக்கங்க மட்டன் எடுத்துட்டீங்கனா மட்டன் கொழம்பு வக்கலா நல்லி வக்கலா மட்டன் சில்லி போடலா மட்டன் பிரியாணி போடலா மட்டன் சாப்ஸ் போடலா மட்டன் எலும்பு போடலா மட்டன் ஈரல் போடலா
ஆ
அதெல்லா போட்டு வருவலாட்ட பண்ணலா சிந்தாமணி பண்ணலா கார இது பண்ணலா உப்பு கறி பண்ணலா எவ்ளோ இருக்கு தெரிமா தோழி அது உங்களுக்கு தெரியல நீங்க சிக்கன்லயே எதா இருக்கிறதுனால உங்களுக்கு சிக்கன் ஐட்ட மட்டு தா தெரியுது என்னைய மாரி எல்லாத்தையுமே சாப்ட்ருணு இது அதுன்லா கூச்சமே படக் கூடாது ஆனா சிக்கன் சாப்ட மட்டு கூச்ச படுவ மத்தபடி மீதி எதுவுமே உடலுக்கு நல்லதா எல்லாத்தையு சாப்ட்ருவ அவ்ளோதா ஆரோக்கிய வேறு எதுவுமே கெடையாது உடம்பு நல்லாருந்தா போது எப்பவுமே கண்டிப்பாக சாப்ட்றோ உடம்பு நல்லாருக்கு
ஓகே தோழா நம்மளுக்கு குடுக்கப்பட்ட நேர முடிவடைந்தது
சரிங்க தோழி சரிங்க தோழி உங்களோட பேசுனது மகிழ்ச்சி மறுபடியு அப்பற பேசுவோ நன்றி தோழி